ஹலோ வணக்கோங்க கேக்குதுங்களா
ஆ கேக்குது எப்புடி இருக்கீங்க நல்லாருக் கீங்களா
நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க
சேரி செரி சாப்ட்டிங்களா என்ன செஞ்சிங்க இன்னைக்கி
சாப்ட்டாச்சுங்க இது காலையில இட்லி வச்சு சாம்பாருங்க இப்போ வந்து சாப்பாடு வெண்டக்கா சாம்பாருங்க
சேர்
இன்னு மத்தியான இப்ணு இனிமே தாங்க சாப்பிடணு காலைல சாப்ட்டே
ஆ நா வந்து காலைல தோச
ஆ
அப்றோ வந்து பாத்தீங்கன்னா பலா கொட்டையு வெள்ள மூக்கல்லையு போட்டு குருமா அப்பறோ முருங்கக்கீரை பருப்பு தேங்கா போட்டு முருங்கக்கீரை பொரியல்
பலாக்கொட்ட நீங்க செய்வீங்களா
ம் பலாக்கொட்ட நா செய்வேங்க பக்கத்து வீட்ல வந்து பலாப்பழ குடுத்தாங்க
சேரி சேரி
ஒரு ஒரு ஏழு எட்டு பழ குடுத்தாங்க ஒரு பத்து பழ கிட்ட நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு கொட்ட சேத்து எக்ஸ்ட்ரா குடுத்தாங்க
ஓ
சேரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தா செஞ்சே அது நல்லது ஒடம்புக் கு நல்லது அதுல நறைய அ மருத்துவ குணங்கள்லா நறைய இருக்கு
ஓ சேரிங்க சேரிங்க
நீங்க சாப்பிடுவீங்களா
எனக்கு அவ்ளோவா பிடிக்காதுங்க எங்க வீட்டுக்காருதா அடிக்கடி வாங்கிட்டு வந்து சாப் டுட்டே இருப்பாரு பலாச்சோளையா அந்த பலா கொட்ட நா செய்யவே மாட்டே தூக்கி போட்ருவே
ம்
அது செய் செய்ன்னு சொல்லிட்டே இருப்பாரு எனக்
இல்ல உண்மையாலுமே அதுல ந நறைய மருத்துவ குண நறைய நறஞ்சிருக்கு நல்ல விஷயங்கள் நறைய இருக்
ஓ சேரி சேரி எனக்கு அந்த ஸ்மெல்லு அவ்வளவா பிடிக்கறது இல்லைங்க சில டைம் சாப்பிடுவே சில டைம் எனக்கு பிடிக்கிறது இல்ல
இல்ல நானுமே வந்து அதுல நறைய மருத்துவ குணோ இருக்கு பசங்களுக்கு எல்லாமே குடுக்கணு இல்லையா அ
ஓ ஆமாங்க அது வந்து ரொம்ப ஸ்வீட்டுங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்களா
ன்னா சொல்றீங்களா
ஆமா ஆமா பழ சொல்றே பலாக்கொட்டையு எனக்கு பழதுதா சொல்றே ரொம்ப ஸ்வீட் ட்டா இருக்குங்களா அதனால நா அவ்ளோவா விரும்பி சாப்ட மாட்டே
சேரி சேரி சேரி ம்
பண்ணிட்டுருக்கீங்க
நா ஒன்னு பண்ல சும்மா அப்டியே கொஞ்சோ புக்கு படிச்சே
ஆ
நீங்க உங்குளுக்கு புக்கு படிக்கிற பழக்க இருக்கா
ஆஹா என்ன புக்கு படுக்க மாட்டேங்க
சேர்
புக்குனா என்ன மாரி புக்குனா ஆக்சுவலா எனக்கு இந்த கத புக்கு தாங்க புடிக்கு
ஆ
இந்த ஸ்டோரி புக்ஸ்லா இருக் இல்லைங்க அதுதா நாணு படிப்பே நீங்க எந்த மாரி புக்ஸ் படிப்பீங்க
நா சும்மா காலேஜ் புக்ஸ்ஷு
காலேஜ் படுச்சுட்ருக்கீங்களா
இல்ல இல்ல சும்மா ஒரு எக்ஸாம்க்கு காலேஜு இது புக்கு பாத்துட்ருக்கே
ஓகே ஓகேங்க
ம்ம் உங்களுக்கு ஸ்டோரி புக்ல எது ரொம்ப ஸ்டோரி புக் புடிக்கு த்ரில்லிங்கான ஸ்டோ
ஆ இல்லைங்க ஃபேமிலி ஸ்டோரிலா எங்க சித்தி வந்து லைப்ரெரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க
ஆ செரி
அவங்க லைப்ரெரில இருந்து கொண்டு வருவாங்க சில ஆத்தர் நேம்லா எனக்கு மறந்துருச்சு சுஜாதா இது அதுன்னு என்னமோ சொல்லுவாங்கல அவங்களோட இவ்ளோ பெரிய புக் இருக்குங்க ஆனா படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு
ட்ரஸ்டாருக் கோ
ஃபேமிலி ஸ்டோரியாவே இருக்கு
ம் அந்த நீங்க அப் டியே அந்த ஃபேமிலி ஸ்டோரிலா படிக்கிறப்போ அப்டியே உங்க வாழ்க்கைக்குள்ள அது ரிலே ரிலேட்
ஆ ரிலேட் ஆகு ஆமா ரிலேட் ஆகு நல்லா இருக்கு இரு நா படுச்சு ரொம்ப நாளா ஆவு ரொம்ப வருஷோ ஆகுதுங்க இப்பல்லா படிக்கற்தில்ல
செரி செரி
ஃபர்ஸ்டெல்லா படுச்சிட்டிருப்ப
நல்ல விஷியோ படோ பாக்கறதுலலா இன்ட்ரெஸ்ட்ரு
ஆ படோனா அவ்வளவா விரும்பி பாக்க மாட்டேங்க தியேட்ருக்கு போனா பாப்பே மத்தபடி வீட்ல உக்காந்து படோ போட்டு பாக்குறது இல்லிங்க
அப்றோ உங்ளுக்கு என்ன பொழுதுபோக்கு
பொழுதுபோக்குனா இந்த ஃபோன் தாங்க ஃபோன பாப்பே ஃபோன் ல எதாது ஒரு குக்கிங் வீடியோ இந்த மாரிலா பாத்துட்டுருப்பே
ம் புது டிஷ்ஷலா ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஆ புது டிஷ்லா நெறையா ட்ரை பண்ணிருக்கேங்க பாத்து
ஆ அது அதுல நீங்க ரொம்ப வித்தியாசமான டிஷ் இதுணா எனக்கே வித்தியாசமா இருந்திச்சி பண்ண டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சுனா எந்த டிஷ்ஷ சொல்லுவீங்க
வித்தியாசமானாங்க நா பீஸா ட்ரை பண்ணங்க
ஏ சூப்பர் எப்டினு சொல்றீங்ளா
பீஸா வந்து ரொம்ப ஈசிங்க அது நம் பாக்குறதுக்குதா அப்டி இருக்கு ஆனா ரொம்ப ஈஸி அந்த டாப்பிங்ஸ் மேல போடுறது மட்டுந்தாங்க நெறைய ஐட்டம்ஸ் நம்ம வாங்கிட் டு வர மாரி
வாங்குற மாரி இருக்கு ஆ
வாங்கிட்டு வர்ற கடையில போய் வாங்கிட்டு வர்றதுதா நமக்கு விஷியோ
ஆ
மத்தபடி மைதாங்க அப்றோ இந்த ஈஸ்ட்டுன் சொல்றாங்கலீங்க ஈஸ் ட்டு மைதா மட்டு போது அந்த மாவு இது மாவுக்கு
ஆ
அத வந்து நானு அவன்லா இல்லைங்களா குக்கர்ல தா வைப்ப
சேரி சேரி
குக்கர்ல வந்து அடியில உப்பு கொஞ்சோ போட்டுருவ கல்லுப்பு
சரி
போட்டுட்டு அதுக்கோசரமே ஒரு தனியா ஒரு பாத்தரோ வச்சிருக்கே பீஸா மட்டு செய்யறதுக்கு ஏனா நாம வந்து அப்டி பண்ணம்போது தீஞ்சி போயிருதுங்க பாத்தரல்லா கருகிருது அதனால நா அதுக்கோசரமே தனியா ஒரு பாத்ரோ வச்சிருக்கே
ம்
அந்த மாவ வந்து இது பண்ணி ஒரு தட்டையில இது பண்ணி அந்த டாப்பிங்சலா போட்றணுங்க போட்டு அ இந்த சாசு இதெல்லா போட்டு வெஜிடேபிள்ஸு இதெல்லா போட்டு அந்த குக்கர் உள்ள வெச்சு மூடி வெச்சிருணுங்க
பரவால்லங்க உங்க வீட்ல இருக்கவங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க அ பீஸா வேணா நீங்களே செ செஞ்சுருவீங்க
நா அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க செய்வ
ப் பரவால்ல தான வருஷத்துக்கு ஒரு தடவ ஹெல்த்தியா வீட்ல செஞ்சு சாப்பட்றது நல்ல விஷ்யோதான
ஆமா ஆமாங்க கண்டிப்பா நீங்க ச நீங்க ட்ரை பண்ணது இல்லையா
ஆநா பீஸா ட்ரை பண்ணது இல்லைங்க
சேரி சேரி நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டுருக்கீங்க
அ நானு ஹோம் மேக்கர் தா போன வருஷோ வேலைக் போன இந்த வருஷோ வேலையில இருந்து கொஞ்சோ ரிலீவ் ஆயிட்டு எக்ஸாம்க்கு எதாச்சு பிருப்பப் பண்லா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு யூ ஜி டி அப்டி க்காக நின்ன ஆனா படிச்ச பாட தா காணோ
ம் ம் ம் என்னங்க அது எக்ஸாம் யூ ஜி டி அப்டினா
ம் பி டி எ எக்ஸாம்
ம் டீச்சர்ருக்குங்ளா
ஆ ஆமாங்க
ஓகே ஓகேங்க
நீங்க எதா எக்ஸாம் எதா எழுதுர மாரி ஐடியா இருக்
ஆஹா எனக்கு எது ஐ டியா ஏஜ் எல்லா ஆயிடுச்சிங்க நமக்கு அதனால இனிமே எப்டி போயே இது பண்றது
ம் சரி சரி
ம்
அதுக்கப்புறோ வேற டிஷ்ஷு நான்வெஜ்ல எதா ட்ரை பண்ணிரு
நான்வெஜ்ஜு வந்து நாங்க பியூர் வெஜிடேரியனுங்களா அதனால முட்ட கூட சேத்திக்க மாட்டோ நாங்க
சேரி இது ப்ரௌனிலா செய்வீங்களா
ப்ரௌனி செய்ய மாட்ட வெறு கேக்கு மட்டு‌ செஞ்சிருக்கே
ஆ
ஆ ப்ரௌனி செஞ்சது இல்லைங்க
எனக் பீஸா மட்டு சொல்லுங்ள எப்டி பண்ணுவீங்கனு
பீஸா வந்து மைதா மாவுங்க மைதா மாவு அப்புறோ ஈஸ்ட் இருக்கு இல்லைங்ளா ஈஸ்ட்டு வந்து எடுத்துகங்க ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெது ஒரு தண்ணி வ ச்சு கை வச்சா சுடணுங்க அவ்ளதா ரொம்ப கொதிக்கலா வைக்க கூடாது அந்த ஈஸ்ட் வந்து இதாகாது ஓகேங்ளா அது கை வ கை வச்சா சுடணு அந்த அளவுக்கு எடுத்து அந்த ஈஸ்ட்ல போட்டுட்டு அந்த ஈஸ்ட்டு வந்து பொங்கி வருங்க கொஞ்சநேரோ அப்டியே உட்ருணு ஒரு டென் மினிட்ஸு
ம்
உட்டுட்டீங்கனா அந்த ஈஸ்ட்டு ஃபாம் ஆனதுக்கப்றோ அத எடுத்து அந்த இதுக்குள்ள மாவுக்குள்ள போட்டு உப்பு போட்டு
ம்
சப்பாத்தி மாவு எப்டி நீ நார்முலா பெசைவீங்க அதே மாரியே நல் லா நல்லா கைவிட்டு ஒரு ஃபிட்டீன் மினிட்ஸ் பெசையணுங்க நல்லா ஆ அழுத்தி அழுத்தி நல்லா இது பண்ணி பெசைஞ்சு வச்சுட்டீங்கனா கொஞ்சோ ஒருமண் நேரோ வைக்கணுங்க அப்டே ஒருமண் நேரோ வச்சீங்கனா அந்த மாவு இவ்ளோண்டு இட்த இருந்தது டபுள் ஆகு
ஓ புரிது ஆ
நா அந்த டபுள் ஆனதுகப்றோ எடுத்து அந்த மாவ எடுத்து ஒரு தட் ட்ட பிளேட் வச்சுக்கோங்க பிளேட்ல எண்ண தடவீட்டு இந்த மாவ வந்து நல்லா இது பண்ணி உடுங்க கையிலே இப்டி இப்டி பண்ணுவாங்குலேங்க இந்த அடலா தட்டுவாங்கள அந்த மாரி ஆ பறை ப்பி விட்டுட்டு இந்த நா என்ன பண்ணுவ அந்த வெஜிடபிள்ஸு அப்றோ வந்து இந்த பன்னீர் வேணுனா பன்னீரு சாஸு நெறையா சாஸ் ஃபஸ்ட்டு அப்ளே பண்ணிக்கிணுங்க
சாஸ் என்ன மாரி சாஸ் அப்ளே பண்வீங்க
கடைல தாங்க வாங்குவ நானு டொமேட்டோ சாஸு அந்த டொமேட்டோ சாஸ் மட்டுந்தா நா போடுவ
செரி டொமேட்டோ சாஸ் போட்டுறீங்க
ஆ
போட்டு அதுல என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுவீங் கேப்சிகம்மு
கேப்சிகம்மு வ ஆனியன் யூஸ் பண்ணுவ வெஜிட வெங்காயோ போடுவங்க அ தக்காளி போட மாட்ட நல்லா இருக்காது வெங்காயோ கேப்சிகம் மட்டுந்தா நா போடுவ
செரி இந்த கானு அதுக்கப்றோ
கான் இருந்தா போட்டுக்லா நா மோஸ்ட்லி அதுலா பண்றதில்ல பன்னீர் வேணுனா பன்னீர் போட்டுக்கங்க சீஸ் போடுங்க
ம்
இதயெல்லா போட்டு உட்டு இந்த ஃபோர்க் இருக்குலைங்க ஃபோர்க்ல வந்து குத்தி உட்ணுங்க மாவுல
ம்
மாவுல வந்து ஒரு ஹோல்ஸ் மாரி நறைய எடத்துல உது பண்ணிங்கன்னாதா அது நல்லா உப்பி வருமா
ஆ ஓ புரீது புரீது ஆ
அப்பறோ வந்து அ குக்கர வந்து அடுப்புல வச்சு அ பெருசுல வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுனுங்க சும்மாவே பெருசுல சும்மாவே வச்சுட்டு அப்றோ இந்த மாவெடுத்து உள்ள வச்சிண்ணுங்க
ஆ
ஒரு டம்ளர் மாரி ஒன்னு வச்சுக்குவ நானு இதுக்கோசரமே அது ஆமா ஆமா ஹைட்டுக்கு வச்சுட்டு இந்த பாத்தரத்த மேல வச்சுட்டு அ மூடி வச்சிருணுங்க மூடிட்டு பெருசு பண்ணினு அதாவ்து பெருசு பண்ணிட்டு இந்த இப்ப கேக்குலா நீங்க இது பண்ணம் போது எதுல பண்ணுவீங்க சிம்முல தான பண்ணுவீங்க
ஆமா
இது வந்து ஃபுல்லா பெருசுல பண்ணிர்ணு பெருசுல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருந்தா போதுங்க அது வந்து வெந்து வெந்துருங்க
ம் ஓகே
ம் கே ரொம்ப ஈஸி தாங்க
ஈஸிதா ஆமா நீங்க சொல்றத பாத்தா உண்மயாலுமே ரொம்ப ஈஸியாதா இருக்கு பட் என்னாந்த இதுக்கு தேவையான பொருள் கூட பெருசா எது தோணல ஈஸ்ட் மட்டுருந்தா போது
அய் இல்ல நறைய பேரு வா இப்போ காசு இருக்குறவங்க எல்லா வச்சு ப செய்யறாங்கங்க நம்ளாட்ட இருக்கிறங் திம்மானா இருக்கற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம செஞ்சுக் வேண்டிதாங்க
அப்பறோ இந்த இந்த ஃபிளேக்ஸ்ல்லா போட்றாங்களே சில்லி ஃபிளேக்
அத அதெல்லா அதெல்லா ஒன்னு டேஸ்ட்டெல்லா குடுக்காதுங்க அவ்ளவா
செரி இப்ப காரத்துக்கு என்ன வேணு காரமே இல்லியே டொமேட்டோ சாஸ் போட்டோ காரத்துக்கு
காரத்துக்கு நா எதும் போட்றதில்லைங்க நம்வந்து என்னா பண்ணுவேன்னா இந்த மெளகு தூள போட்டு வுட்ருவ
சேரி சேரி
அந்த மாரி பண்ண
இ அது எப்புடி ஃபஸ்டே தூவிடுவீங்ளா இல்ல
ஆமா நம்ம மாவு உள்ள வைக்கிறோல அப்பயே நம்ம போட்ரணு
நல்ல விஷயொ நல்ல விஷயொ சூப்பர் ம் கேக்ல என்ன மாரி கேக் பண்வீங்க
கேக்ல இதே மாருதாங்க நார்மல் கேக்குங்க வெண்ணிலா ஃபளேவர்ல்ல வெண்ணிலா எசன்ஸ் போட்டு மட்டும் பண்ணுவ
ஓகே
வெண்ணிலா ஃப்ளேவர் மட்டுந் தாங்க நா ட்ரை பண்ணிருக்க
ம்
அது மட்டு தா பண்ணுவ கப்கேக் கூட நல்லா வருங்க
ஆ கப் கேக்கு அந்த மோல்டு வச்சிருக்கீங்ளா
மோல்டெல்லா வச்சிர்லங்க நா டம்ளர்லயே வச்சிறதுங்க அதுவு ஒரே ஒரு வாட்டி தா செஞ்சி பாத்தே ராகியில செய்ய மாட்ட மைதாலதா செய்வ
ஆ ஆ
அதுவும் ரொம்ப ரேருங்க நா செய்யிறது கேக்கு வீட்லனா ரொம்ப ரேர்ரா தா செய்வ